எப்படி
தொழி ஆஹ் வணக்கம் தோழி கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க நான் நல்லா இருக்க தொடையு மதிய உணவு சாப்ட்டாச்சிங்களா
நீங்க சா த்தீங்ளா
ச்சு தோழி என்ன சாப்ட்டீங்க நீங்க
நான் வந்து இ சேப்பக்கழங்கு கார கொழம்பு முட்ட ஃப்ரை நீங்க
ந்து இன்னைக்கு மீன் கொழம்பு ரசம் இறால் தொக்கு
உம்ம் செரி செரி எப்டி வாழ்க்கலா எப்படி போயிட்டு இருக்க தொழி இன் இன்னும் இல்ல தோழி இங்கிமே தான் போ படிக்கண எனக்கும் நல்லபடியா போயட்டு இருக்க த
பிள்ளங்கல்லா பள்ளி விட்டு வந்துட்டாங்களா
எனக்கு இப்பதா குழந்தை பிறந்து இருக்கு க ஆமா ஒன்ற மாசோம் குழந்த ரெண்டு மாசோ இருக்காங்க
சரி சரிங்க தடுப்பூசி எல்லா செலு துட்டீங்களா எ பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க ரெண்டு பேரு பள்ளிங்களுக்கு ஆ போயிட்டு வந்துட்டாங்க
செரி செரி இன்னு வந்து தடுப் தடுப்பு ஊசி போடல ஏன்னா அவங்க கொஞ்சு வெயிட் கம்மியா இருந்தாங்க அதனால போடம போடல இப்ப போணு நாளைக்குதா
நல்லா அவங்களுக்கு வந்து பால் வந்து நல்லா குடுங்க ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சு இதா இருக்கு வாங்க நீங்க அதுக்கு நல்லா சாப்பிட்டு அது நல்லா இது பண்ணுங்க அதே மாரி எண்ணெ தேய்ச்சு நல்லா குளிப் க்க வெயிங்க ஏன்னா கொழந்தைங்க வந்து எண்ணெயும் தண்ணியில தா வந்து வளரு அப்பிடின்னு சொல்லுவாங்க அதனால நல்லா வந்து து எண்ண ம் பேபி ஆயில் வ அதை நல்லா தேய்ச்சு குளிக்க போடுது துக்கு முன்னாடி கொஞ்சு நேரோ போட்டுட்டு அதுக்கப்புறோ ஆ நல்ல சுடு தண்ணீர் வச்
ஆ அப்படிதான் தோழி ஊத்துரோ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒ ஒரு வாட்டி அப்படிதா போட்டுட்டு இருக்கோ ஒரு சின்ன என் எப்பிடி சொல்றீங்க வீட்டுல ஆ இந்த வசம்பு வெசம்பு அந்த மாரிதான கேக்குறீங்க இல்ல நா ஹாஸ்பிட்டல்ருந்து வரும்போதே அதெல்லா எதுமே குடுக்க போடாதுன்டு சொல்லு
அவங்க அப்படிதா தோழி சொல்லுவாங்க நீங்க வந்து குடுக்கலா
இல்ல நாங்க சில பேருக்கு வந்து அது ன்வெக்க்ஷன் ஆயிடுதா கொஞ்சு பயமா இருக்கு வெறு அந்த வசம்பு இருக் இல்லையா அது கொஞ்சு பால்ல தேச்சி வயித்துல மட்டுன்தா போடுவே அ ஆமா அது அதுதா வயிறுவழி இருக்குகாது மட்டுதா வேற எதுவுமே அங்க மறந்த செய்
இல்லன்னா நீங்க வைட்டமின்ஸ் சிறப்பு மாறி
ஆ விட்டமின் விட்டமின் ஆ விட்டமின் சிரப் டெய்லி குடுக்கரே
ஆஹ் அது வந்து ரெண்டு ரெண்டு சொட்
அது வேணா நாங்க ஹாஸ்பிட்டல அத மருத்துவமனில இருந்து வரும்போதே குடுக்குறாங்க அவுங்களே
ஆஹ் அவங்களே குடுத்தாங்களா ஆ அப்டின்னா பரவாயில் ல ஏன்னா அந்த மாரிதான் குடு கணும் அவங்களுக்கு அதான் வந்து அவங்களுக்கு நல்லது
உம் ம் ம் அப்புறம்
ஏனா கரெக்டானா அந்தந் ந்த டைம்ல வந்து தடுப்பூசிய செலுத்திட்டாதா நல்லது கொழந்தைக்கு
ஆமாம்மாம் ஏனா இவளுக்கு தயிர்சா ஃபைவ் டேஸ் மேல ஆய்டுச்சு என்ன வெயிட் த்தமில்லைனு அனுப்பிட்டங்க அவங்களே சொன்னாங்க ஒரு டிவெண்ட்டி டேஸ்கப்ற வாங்க அப்டினா வெப்பத் நாளைக்குதா வருதாம் ஆஹ் நாளைக்குதா போய் ஆமா
உம் ஆம் என்ன அந்த ஹாஸ்பிட்டல்லே போட்டுருவீங்ளா இல்ல வே புதிய கவர்மெண்ட் ஆஹ் மருத்துவமனைல போட்
கவர்மெண்ட் மருத்துவமனைல தா
ஆஹ் செரிங்க செரிங்க அதுதா ரொம்ப நல்லது
உம் ஏனா எனக்கு டெலிவரி வந்து கவ் கவர்மெண்ட்ல தா ஆச்சு
செரிங்களா ஆஹ் அதான் அதான் பிரச்சனை இல்லப்ப என்ன அவங்க கரெக்ட் டா வந்து இது பண்ணிடுவாங்க ஒன்பது மாசம் பத்து மாசம் இலதான பொறந்தாங்க
ஆமா பத்து மாசத்து வல தான் பொறந்தாங்க நாங் இப்போ எனக்கு எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து இப்போ வந்து பைனா எனக்கு வந்து க்க ஒரு இருபது நாள் மடியே
ஆஹ்
கேக்குதா தோழி
இருபது நாளைக்கு முன்னாடி ஆஹ் கேக்குது தோழி
ட்டாங இருபது நாள் அதாவ அவ ஆமா பொறக்கும்போது ரெண்டு கிலோதான் ரெ ரெண்டு கிலோ கொஞ்சம் மேல தான் இருந்தா
ஆஹ் கொஞ்சம் கம்மியாதான் இருந்திருக்காங்க ரெண்டரை கிலோவாச்சு இருக்கணும்ல
அதுதான்
உம் ஏன்னா அந்த அந்த நேரத்துல வந்து கரெக்டா வந்து இது இருந்தா தான் வந்து கரெக்டான ஊசி இது எல்லாம் தான் அவங்க செலுத்துவாங்க
ஏமாற்ற அப்புறம் தொழபத்தான வாழ்க்கை பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு இப்படி சொல்லிருக்கு
அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு தோழி
குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க ஆமா இனிமேதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இப்பதான் அவங்களுக்கு வந்து முருங்கை கீரை சூப்பு போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழித்து அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் இல்ல காபி ஏதாச்சும் கொடுத்துட்டு படிக்க உட்கார வைக்கணும் ஏன்னா இப்ப பாடங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அதெல்லாம் வந்து வீட்டு பாடங்களெல்லாம் உட்காந்து சொல்லி் கொடுக்கணும் உம்
உம் எத்தனாவது படிக்கிறாங்க புள்ளைங்கெல்லாம்
ஒரு ஒருத்தவங்க வந்து மூணாவது படிக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஒண்ணாவது படிக்கிறாங்க கேக்குதுங்களா தோழி
ஆஹ் கேக்குது பையனா பொண்ணா தோழி
பையனுங்கதான்
ரெண்டுமே வா செரி செரி ம் சேர் செரி செரி தோழி எனக்கு இதுதான் ஃபஸ்ட் கொழந்த பொறந்துறுக்காங்க
அதான் பையனா பொண்ணா
பொண்ணு பொண்ணு பொண்ணு
பொண்ணுங்ளா செர் செர் சேரி
உம்
என்ன அதுனால இவங்களுக்கு காலேல இருந்து து அவங்கள எந்தி கவும் கிளப்பவும் ஸ்கூலுக்கு அனுப்பவும் அவுங்களுக்கு நாஸ்தா செய்யறதுல இருந்து லஞ்சு செய்யறதுல இருந்து அப்டியே அவுங்களையே பின்பற்றி வர வேண்டிதா இருக்கு மட் டுது அடுத்தது அவுங்களது முடிஞ்சோனே வீட்டு வேலைகள் வந்து சொல்லுங்க
என்னோட வாழ்க்கையும் அப்டிதான் தோழி காலேல எந்திரி கினும் இ லா டிஃபன் சமைக்கணும் லன்ச் சமைக் ஏன்னா என் ஹஸ்பண்ட் பாக் பண்ணி அனுப்பனும் அப்புறம் வீட்டு வேல எல்லாமே பாக்கணும் இதுதான் எ ன்னோட வேலயும் டெய்லி ஆமா
வீட்ல பெரியவங்கல்லாம் இருக்காங்கல்லா உம்
மாமியார் மட்டும்தான்
ஆஹ் இப்போ அம்மா வீட்ல இருக்கீங்களா அவுங்க வீட்ல இருக்கீங்களா அதான் மூணு மாசத் ல
ஆ ஆமா இப்போ அன் அஞ்சாந்தேதி வந்தா மூணு மாசம் அஞ்சாந்தேதி போயிடுவேன்
நார்மலா
நார்மல்தா நார்மல்தா
சேர் சேர் அப்ப பிரச்சன இல்ல ஏன்னா இங் க அம்மா வீட்ல வந்து நீங்க ரெஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அம்மா எல்லாம் செஞ்சு தருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பாத்துக்குறுவாங்க அங்க போனா நீங்க தான் எல்லாம் செய்யற மாரி இருக்கும் கொழந்தையும் பாத் துக்கறனும்
ஆமா என்னோட டெலி உம் உம் என்னுடைய பிரசவம் எப்டினா எனக்கு வளகாப்பு பண்ணி மறுநாளே ஆய்டுச்சு
ஆஹ்
ம்மா வீட்ல தங்கவே இல்ல அதாலே இப்பொ ஆமா வளழ் வளகாப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேனாம் வந்து மறுநாள் நைட்டே எனக்கூ டெலிவிரி ஆய்
வழி வந்துருச்சி ஓ சேர் செரி
அத்னாலதா
அதனால்ல கொழ ந்தை வந்து நல்ல முறையா பாத்துக்கோங்க அடுத் து வரப் போறது மழக்காலோ இப்போ எ தொ வெயில்லு அத்னால வந் து அங்கப் போனா நீங்க தண்ணில கை வைக்கூ வேல செய்யூ எல்லா பண்ணும் போது கொழந்தைக்கு வந்து கொஞ்சோ சளி புடிக்கு அத்னால வந்து நீங்க கொஞ்சொ ஜாக்கடத்தியா இது பண்ணிக் கின்னனொ
இப்பூவே அப்பிடிதா ஆச்சி ஒரு நாள் நாள்க்கு போயிட்டு வந்தே எல்லாமெ பண்டோ அங்கந்து வந்தெ உடனே குச் ஃபீவரு
அதா நீங்க வந்தூ உடம்பு சரி பண்ணாம போவாதிங்க ஏனா உடம்பூ வந்து இப்பொ நீங்க விட்டுடீங்கனா அப்புறோ உங்குளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடு குழந்தையூ ப்பாவூ பச்ச கொழந்தையா இருக்குல்ல அதுனால வந்து நீங்க வந்து என்னஸ் சி இன்னு கொஞ்சொ சூடா இத் பண்ற மாதிரியே ஒரு பாத்துரங் கழுவாம்ம மத்த எல்லா வேலைகளுமா இப்ப செஞ்சிகிலாங்க துணி தொவைக்காம பாத்திரங் கலுவாம்ம இந்த ரெண் இந்த வேல தவிர்த்து யாரு பணித்தர மாட்டாங்க அத கண்டிப்பா
ருந்தா கொஞ்சொ அதப்
ஆஹ் மிஷின்லதா மிஷின்லதா
ஆஹ் அப்பொ பாத்திர மட்டுறுந்தா கொஞ்சொ கஷ்டோ
உம்
அது அது யாராச்சு கொஞ்சோ ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கு
அதெல்லா ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா சொல்றேனே வாய்ப்பே இல்ல
பச்ச கொழந்தல நம்மளுக்காக இல்லன்னாலோ கொழந்தைக்காக பாக்கணோம்ல
தெரியுது நம்முளுக்கு தெரியுது நம்ம திருப்பி கேட்டேனா நாங்க பண்லியா
ம் அப்படி வந்து இது பண்ண கூடாது என்ன பத் பச்ச கொழந்தல்ல அவுங்களுக்காக நம்ம பாக்கணோ சளி பிடிச்சா திரும்பி மருத்துவமனைக்கு கொண்டு போவனோ அது கஷ்டோ கொழந்தைங்க அழுதுக்கிட்டே இருக்கோ பால் குடி காதுங்க சாப் ப்டாதுங்க எதுவும் செய்யாதுங்க அதுக்கு இந்த மாரி கொஞ்சோ யாராச்சோ ஒத்தோழச்சா வந்து நீங் சொல்றது கரெக்ட் தா யாரோ வந்து நம்மளோடைய வேலய வந்து பங்கிட மாட்டாங்க நம்மள்ட்டதா வேலய வாங்கனோ நெ நெனைப்பாங்க அது நூத்துக்கு நூறு உண்மதா தோழி என்ன யாராச்சு பங்கிட் டாங்கனா கொஞ்சோ இதா இருக்கோ நம்மளுக்காக பாக்கலனாலோ கொழந்தைக்காக சேரி
என்ன பண்றது நம்ம எல்லாமே சந்திச்சுதா ஆகனோ
கண்டிப்பா கண்டிப்பா ஆ நைட்டு உணவுலா சீக்கரமா எடுத்துக்கோங்க அப் பதா கொழந்தைக்கு வந்து சீக்கிரமா டைஜஸ்ட் ஆவோ செமிக்கிறதா கேக்குதுங்க தோழி அப்போதா வந்து அவுங்குளுக்கு யோ